ஹலோ நா பேசுறது கேக்குதா
ஆ கேக்குது
ஓகே நீங்க கார்னிங் இல்லாம இருந்தீங்களா வீட்ல
ஆ நா பண்ணுவ எனக்கு வந்து கார்ட்னிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ் நா வந்து நறையா ஆ செடி வந்து வளர்த்துருக்கே இப்ப கூட எங்க வீட்ல நெறைய செடி
அப்டியா என்னந்தந்த மாரி செடிலா இருக்கு
எம் எங்க வீட்டுல கம்பல்சரி இருக்கவே இருக்குற ஒரே செடினா துளசி துளசி வந்து எ ப்பவுமே எங்க அம்மா வந்து வச்சுட்டே இருப்பாங்க எனக்கு வந்து அத வந்து எப்டி பாத்துக்கணுனு சொல்லி் குடுத்திருக்காங்க அடுத்து ஒன்னுன்னா மணி பிளான்ட்டு இந்த ரெண்டுமே எங்க வீட்டுல கம்பல்சரியா இருக்கு அது போக நாங்க வந்துட்டு செ செம்பருத்தி முருங்க மரோ அதுக்கப்புறமா வந்துட்டு மாதுளம்பழோ அப்றோ கொடிக்கா இந்தமாரி நெறையா ஃப்ரூட் ஸு வச்சு இருக்குற செடியா வளர்ப்போ அப்புறோ பூவு அப்றமா வந்துட்டு கனகாம்பரோ அந்த மாரி செடி வளத்துட்ருக்கோ
செம ரொம்ப நெறையா கார்ட்னிங்லா பண்ணுவீங்க போலருக்கே அப்ப அவ்ளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கா ஒங்க வீட்டில
ஆ எங்க வீட்ட சுத்தி நெறையா ஸ்பேஸ் இருக்கு எங் எங்க வீட்டுல ஒரு உருப்படியான ஒரு விஷி அந்த ஸ்பேஸ் மட்டுந்தா அத வந்து எங்க வீடு வந்து எப்டின்னா அவ எங்களோட வயலுக்கு பக்கத்லயே இருக்கு ஸோ வந்து வயல் க்கு போற வழியில இருக்கிற அந்த ஃப்ரீ எடத்துளதா நாங்க இந்த மாரி ப்ளான்ட்ஸ் வச்சு வளத்துட்டு இருக்கோ
சம தெனமு அதுக்கு யாரு தண்ணி ஊத்துவா
டெய்லியுமே நாங்கதா ஊத்துவோ முன்னாடில்லா வந்துட்டு கொடத்துல எடுத்துட்டு போய் ஊத்திட்டு இருந்தோ அது கொஞ்சோ கஷ்டமாயிட்ச்சு ஏன்னா நெறையா செடி வந்துட்டு எல்லாத்துக்கு மானிங்கு ஈவ்னிங்கு தண்ணி வுடணு சோ அதனால நாங்க என்ன பண்ணுவோனா இப்ப இக்கோ டெய்லியு நாந்தா போய்ட்டு தண்ணி ஆ செடிக்குல்லா விடுவ
ஓ சூப்பர் அதுல இருக்கறதுலயே ஒனக்கு ரொம்ப புடிச்ச செடி எது
மா வந்துட்டு மாதுளஞ் செடியு அப்றமா வந்துட்டு ஆ ஒரு ரோ ரோஸ் பிளான்ட் வச்சிருந்தோ அது வந்துட்டு செத்துட்டு வெயில் ரொம்ப அடிச்சதுனால அதுதா எனக்கு ரொம்ப புடிக்கு
அச்சோ எனக்கு பிளான்ட்ஸ் அன்ட் கார்ட்னிங்லா ரொம்ப புடிக்கும் ஆனா எங்க வீட்டு வந்து அபார்ட்மெண்ட் வீடு மாரின்றனால அங்க வச்சு வளக்கலா எடோ இல்ல இருந்தாலு எங்க வீட்டு மொட்டைமாடியில ரெண்டே ரெண்டு தொட்டி மட்டு நா வச்சிருப்பே பஸ்ட்டு அதுல வந்து செம்பருத்தி செடிதா வச்சிருந்தே ஆனா அது வந்து அது ஒரு மாதிரி பூச்சி புடிச்சி அதுவு இதாயிடுச்சு ஆனா நல்லா பூக்கு ஆனா ஃபுல்லாவே பூச்சி புடிச்சிரு அதனால நாங்க அத ஆ ஆமா அது எப்படி போக்கணும்னு தெரியள நாங்களு நெறைய பண்ணி பாத்தோ இந்த மண்ணல்லா அடிக்க சொல்லுவாங்கள அந்த மார்லா கூட பண்ணோ
நாங்களு வந்து நாங்க வந்துகிட்டு என்னா பண்வோணோனா எங்க அம்மா வந்து இந்த நல்லா மாவு புளிச்சதுக்கப்பறோ ஒரு மாரி நொறை நொறையா வரும்ல தோசைமாவுல அது வந்துட்டு தண்ணியில மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுவாங்க அதுலயே அந்த பூச்சி செத்துடு அதோட கொஞ்சமா டெட் அது வந்து லிக்யூட் டிட் டிட்டர்ஜென்ட் இருக்குல்ல
ஆமா
அத வந்து வந் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொஞ்ச நேரோ வச்சுட்டு அப்றமா அந்த பூச்சில்லா செ த்ததுக்கு அப்பறோ அந்த எடோ ட்ரை ஆனதுக்கு அப்றோ திருப்பி எங்க அம்மா வந்து வாட்டர் வாஷ் பண்ணிடுவாங்க செடியவே
ம் அதன ம் ஆம்
அப்டி பண்ணனாண பூச்சி எல்லா செத்துரு எங்க அம் அந்த பிளான்ட்ட நல்லா வளரு எங்க வீட்ல இன்னு இருக் கு அது டெய்லியு கிட்டத்தட்ட ஒரு
செம்பருத்தில
ம் நாங்க வந்து நெறையா இந்த மண்ணெண்ண கலந்துலா இது பண்ண சொன்னாங்க அதெல்லா கூட நாங்க ட்ரை பண்ணோ ஆனா போகவே இல்ல அதுக்கப்பறோ அது பக்கத்துல ஒரு கார்டன் ஏரியா மாரி இருந்தது அந்த எடத்துல அத எடுத்துட்டு போய் வச்சுட்டு வந்துட்டோ ஆனா இது அதுக்கப்பறோ அந்த எடத்துல ஒரு மருதாணி செடி வச்சிருக் கோ இப்ப அது நல்லா இருக்கு பக்கத்திலயே வந்து இன்னொரு பூச்செடியு வச்சிருக்கோ அதுல அவ்ளோவா இப்போதைக்கு பூக்கல என்னாச்சுன் தெர்ல ஆனா ஸ்டார்டிங்ல வெள்ள கலர்ல குட்டி குட்டியா பூத்துட்டுருந்துது
ஓகே அது வந்து பூ வர்லன்னா செடிய வந்துட்டு அது வேர் வுட்ற எடத்துல நெறைய ஒரம் போட சொல்லுவாங்க
ஓ என்ன மாரி ஒரோ போடுறது ஒரோனா எந்த மாரி எல்லா போடணு
எங்க வீட்ல வந்துட்டு இந்த வேஸ்டான இங்க நம்ம நெறைய நம்ம வீட்ல நெறய தக்காளி அழுகி போயிருக்கு அப்றோ வெங்காயோ அழுகி போயிருக்கு தோல் அதெல்லா வந்துட்டு ஒரு குட்டி டப்பால வந்துட்டு கலெக்ட் பண்ணி அதுல கொஞ்சமா சாஃப்ட்டான மண் மேலே எதுனா புல் போணுனா போட்டு கனு இல்லன்னா அத அப்டியே மூடி வச்சுட்டு அத வந்து நல்லா ஃபார்மண்ட் ஆக விட்டு அதுக்கப்றோ அ அதுல இருக்கிற அந்த வேஸ்ட்டப் இப்டில்லா நீங்க அதுல போ அந்த செடில போட்டீங்கன்னா அதுவே நல்ல உரமா இருக்கும் எங்க வீட்லலா நாங்க மேக்சிமம் அதா பண்ணுவோ
நீங்க செயற்கை ஒரல்லா பயன்படுத்துவீங்ளா
ஆ ஹா அந்த மாரில்லா பண்ண மாட்டோ எங்க எங்க வீட்ல இருக்கு போது இப்ப நா உங்க கிட்ட ஒரு ஒரோ சொன்னேல அந்த ஒரத்த போடுவே அது பெருசா வளந்ததுக்கு அப்றோ வந்துட்டு நாங்க வந்து மாடு ஆடெல்லா எங்க வில்லேஜ் கள் நெறைய பேர் வச்சிருப்பாங்க ட்ட மொதோ இருந்தது இப்போ இல்ல அவங்ககிட்ட இந்த மாட்டு சாணொ அதெல்லா வாங்கி அந்த அதுவே சூப்பர்
ஆமா நீங்க வயல் வச்சிருக் கீங்களே என்னென்ன மாரியான ஒரல்லா இப்போ போட்டிருக்கீங்க இப்ப எந்த செடி வளர வைக்கிறீங்க நெல்லா கரும்பா அந்த மாரி என்னது இப்ப வளர வைக்கிறீங்க
நெல்லு கருமல்லா இல்ல எங்க எங்க வயல் வந்துட்டு மொத் தமா ஒரு ஏழு எட்டு பார்டிஷனா பிரிச்சுட்டு கத் த்திரிக்கா எதாவ்து நாங்க வந்து தூத்துக்குடி சைடுல இருக்கோமா இங்க மோஸ்ட்டா வந்துட்டு உங்க சைடு்ல கெடைக் காத எல்லா காயு இங்க கெடைக்கு அவரக்கா அப்றமா வந்துட்டு சீனி அவரக்கா அப்றோ வந்துட்டு கத்திரிக்கா அப்புறம் ப அது பூசணிக்கா அப்புறோம் வெள்ளரிக்கா பாவக்கா அதல காணோ ஒரு காய் இருக்கு நீங்க அத கேள்வி பட்றிகீங்களான்னு கூட எனக்கு தெரியாது
அதெல்லாம் எங்க ஊர்லயே விக்கோங்க இங்க நாங்களும் தமிழ்நாட்டுக்காரங்க தாங்க கத்ரிக்கா முருங்க
கத்திரிக்கா முருங்கக்கா வந்துட்டு விட்டு நீங்க சாப்டுங்க அதல காங்கறது வந்து நா ந சென்னை சைடு வந்தப்போ யாருனுக்குமே தெரியில அந்த ஒரு காய் இருக்குங்கிறதே
அது வேறோட பேர்ல இருக்கும் எங்க ஊர்ல சௌச்சௌவுன்னு ஒரு காய் சொல்லுவாங்க அது உங்ளுக்கு தெரியுமா
ஆ தெரியும் எங் இங் அது வந்து அதலக்காங்கறது வந்து குட்டியா வந்தது நீங்க வந்து வேர்கடல பாத்திருக்கீங்ளா
ஆ
அத வுட ரொம் குட்டியான சைஸ்ல இருக்கும் அனா அது வந்து பாவக்கா மாரி வெளிய இருக்கும்
பாக்க வந்து ரெண்டுமே ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாரி இருக்கோ பாவக் காவியும் அப்புறமா வந்து பீனட்டையும் வந்து ரெண்டயும் மிக்ஸ் பண்ண மாரி இருக்கும் அந்த அந்த அதல காய் அதெல்லாம் வந்து கேன்சருக்குலாம் ரொம்ப நல்லது
கோவக்காவா
ஆ அது இல்லங்க நா உங்களுக்கு போட்டோ அனுப்புறன் கொ இந்த நமக்கு பேசி முடிச்சதுக்கப்புறோம் உங்ளுக்கு ஃபோட்டோ அது வந்து அது அது சாப்ட்டா கேன்சர் வரர்து ரொம்ப ரேர்ரு கேன்சர்க்குலாம் ரொம்ப நல்லது அதெல்லாம் வந்து அந் அந்த செடி செடி எங்க பாத்தாலும் செரி பு புடுங்கிட்டு வந்து வீட்ல வெச்சு வளப்பாங்க இந்த சைடு
ஆமா‌ நறையா செடி பழங்கள்ல கூட நறைய காய்கறி எல்லாத்திலியும் நறையா மருத்துவ குணங்களும் இருக்குல்ல
ம்
நீங்க சொன்னீங்களே துளசி அத கூட சளிக்கு ஜோரத்துக்கு எல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க
ம் எங்க அம்மா வந்துட்டு துளசி சளி புடிச்சதுனாலே துளசி கசாயோம் டக்குன்னு பண்ணி குடுப்பாங்க அதுவும் இல்லாம சுப் தொளசி வந்து டிவோஷனலாவும் அவுங்க வந்து நனைக்கிறாங்க
சில செடிகள பாதுகாக்கறதுக்காக அதுக்கான ஒரு டிவோஷனல் மெத்தடே அந்த காலத்துலாம் கொண்ட்டு வந்தாங்களாம் இந்த மாரி செடிகள பாதுகாக்கணு அப்பனா அந் அதுக்கு ஒரு எப்போமே இருக்கணும்ன்றதுக்காக அது ஒரு டிவோஷனலோட கனெக்ட் பண்னி இது பண்ணாங்களா முன்னோர்கள் எப்டி யோசிச்சிருக்காங்க பாருங்களேன்
ம் ஆமா இந்த துளசி வேம்பு இதெல்லாம் வந்து ட்டு ரொம்ப ம் ம் ரொம்ப மருத்துவோம் குணம் அதுல அதிகமா வேம்பு எல்லாம் வந்துட்டு ஆ எங்க வீட்டு் ஒரு நால் அஞ் சு மரமாதிரி இருக்கும் அது பெரிய மரம் கிட்டத்தட்ட அத வெச்சி இருவது வருஷோம் கிட்ட ஆய்ட்டு
அப்பா பாரம்பரியயான ம மரம் போல இருக்கே
ஆமா எங்க வீட்ல இருக்குற சில மரங்கள்ல்லாம் வந்துட்டு யோ இருவது வருஷ என்ன எங்க வீட்ல இருக்கற தென் மரல்லா கிட்டத்தட்ட முப்பது வருஷமா இருக்கு
னோ இன்னு அதுல தேங்கா எளநீல்லா காய்க்குமா
ஆ காய்க்கு நாங்க வந்துட்டு காய்க்கும் போதே அத வந்து பறிச்சு குடிப்போ அதுல இருக்கற தேங்கால்லா சாப்டுவோ ஒரு நாள் வந்து எங்க வீட்ல இருக்கிற மரோ அந்த தென்ன மரோ வயசா சாயி ஒரே ஒரு மரோ விழுந்துட்டு மொத்தோ எங்க வீட்ல ஆறு மர இருந்துது அதுல ஒரு மர விழுந்துட்டு
அச்சோ
அந்த மரத் துல இருந்து நடுவுல தென்ன குறுத்துன்னு ஒன்னு சொல்லுவாங்க அதெல்லா வந்துட்டு சாப் புறது செம்ம ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ஒரு இது தென்னங்குருத்துன்னா அதெல்லா வந்து சாப்ட்டுட்டு செம்ம டேஸ்ட்டா இருக்கு ம் வந்து இப்பல்லா வந்து நெறைய எடத்துல கெடைக்குது எங்கயாது தள்ளுவண்டியில வித்துட்டு்ருப்பாங்க நா பாத்துருக்கே
ஆமா அப்பல்லா வந்து ஆ நேச்சுரலா இயற்கையாவே செஞ்சு இது பண்ணுவாங்க ஆனா இப்ப நெறைய விஷயங்கள செயற்கையாலு ஒரம் போட்டு இது பண்றாங்க அந் உணவே மருந்துன்னுவாங்க ஆனா இப்ப உணவெல்லா மருந்து போட்டுதா நம்பளுக்கு கெடைக்குதே அதுவே நம்மளுக்கு ஒரு ஹெல்த்துக்கு வந்து ஒரு அஃபெக்ட் பண்ற விஷயமா இப்பல்லா மாறிடுச்சு
ம் ம் ம்
ம்
இது மாரி வந்துட்டு நெறையா மரத்த பத்தி பேசிட்டே இருந்தா பேசிட்டே போலா நெறையா பெனிஃபிட்ஸ் இருக்கு ஆனா நம்ம மரத்த தா வந்து ஒழுங்கா பாதுகாக்க மாட்றோ
ஆமா இப்பையே எல்லாமே எல்லாத்தையு அழு ச்சிட்டு வீடு அந்த மாரி கட்டிட்றோ அதனால சில எடங்கள்ல விலங்குகள் கூட வீட்டுக்கு வந்துருது அதுவு ஒரு பிரச்சனையா இருக்கு
ம் ஆமா நா உங்கிட்ட பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது நெறைய விஷய நானு தெரிஞ்சுக்கிட்ட நீங்களு தெரிஞ்சி க்கிட்டிங்கனு நெனைக்கிறே நம்ம இன்னோருதாட்டி பேசலா
ஓகே பாய் நானும் போய் எங்க வீட்டு செடிகளுக்கு தண்ணி ஊத்திட்டு வர பாய்
ஆ பாய்